ஹி
ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே ஒர்க்ல்லா முடிஞ்ச்சா சாப்ட்டாச்சா
ஓ இப்பதா இன்னு தண்ணி கூட குடிக்கல சாப்ட்டுட்டு அப்டியே ஒக்காந்
டீங்கா
பாஸ்டிங்னா சாப்பிட்ருப்பனா சாப்பிட்டே
அ
பசி வருதா அதனால தண்ணியே குடிக்கல இந்த வேலைய முடிச்சு முடிச்சலானே டக்குனு உங்க மெசேஜ்ஜ பாத்தது அப்டியே கால் போட்டே
சேரி சேரி சேரி சேரி என்ன சாப்பாடு செஞ்சேங்க
இன்னைக்கு பசங்களுக்குனால ஒரே இதா வெஜ் பிரியாணி காலைல பண்ணிட்டு மோர் போட்டு வெங்காயோ போட்டு பச்சடி வச்சு குடுத்துட்டு அந்த சோயா போட்டுதா பிரியாணி பண்ணே அதுலயே கொஞ்சோ சோயா பீன்ஸ் அதுலயே கொஞ்சோ மஸ் மசாலா போட்டு கரச்சி குடுத்து உட்டே
சரி அப்ப இன்னைக்கு வேல முடிஞ்ச்சு இனிமே நைட்டுக்கு தா அப்றோ நாங்க கால்ல பணியாரோ செஞ்சோம் மாவு ஒரு ரெண்டு ரெண்டு நாளா ஆயிடுச்சு கெடந்துச்சு அப்டியே அப்றோ அதோட பணியாரோ செஞ்சு இல்ல கார பணியாரந்தா சும்மா இந்த பொட்டுக்கடல சீ சாரி கல்ல பருப்பு கருவாப்புல கருவாப்புல சின்ன வெங்காயோ பச்ச மிளகா போட்டு தாளிச்சு மாவுல கொட்டி
தேங்கா சட்னியோட
ன்ட்டு ஊத்தியாச்சு
ஆ ம் எங்க இப்பிலா செய்யி சாப்படுறது மாவுங்காலி ம்
அவ்ளோதான மதியானோ வேற செய்யனு ஆ
காலைையிலக்கு பனியாரத்தோட முடிச்சாச்சா
ஆ ஆமா அது முடிச்சாச்சு அவ்ளோ தா
அப்ப மதியத்துக்கு
மதியானத்துக்கு சாம்பாரு இல்ல வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம்னு பாக்குறே பதினோரு மணிக்குதா டிசைட் பண்ணணு ஆ
பசங்க இருக்காங்களா
இல்ல பசங்க இல்ல நாங்க இப்பதா மேரிடு ஆ இல்ல அத்த இருக்காங்க மாமனார் இறந்துட்டாங்க அத்த மட்டு இருக்காங்க
அப்றோ என்ன மூணு பேரு தானங்க எதையோ ஒன்னு பண்ணிக்க வேண்டிய தா ம்
ஆமா ஏன்னா இன்னைக்கு எல்லா வெளில போயிட்டாங்க அப்றோ நா மட்டு தா ஏதாவது செஞ்சு சிம்பிளா செஞ்சு சாப்ட்டுக்க வேண்டிதா இல்ல அவங்க வேலைக்கு போயிருக்காங்க வீட்டுக்காரவங்க அத்த இங்க ஒரு டெத்து ஒருத்தவங்க அங்க போயிருக்காங்க
ஆ
ஹ் நா மட்டுந்தா இருக்கே ஏதாவது செஞ்சு சிம்பிளா சாப்பிட்டுக்க வேண்டி தா
எப்டி இருக்கு மேரேஜ் லைஃப்பு
ஆனா பரவால்ல போது ஏதோ
ஆமா இழுத்து புடிச்சு கொண்டு வந்துருங்க
அப்டிதா வரணு போல
ஆமா ஆமா ஆமா எனக்குெல்லா பதினெட்டாவது வருஷோ
சூப்பர் சூப்பர் வாழ்த்துகள் ஆ
இழுத்து புடிச்சி தோ போட்டு பொரட்டி அடிச்சிச்சு என்னனமோ பண்ணி போட்டு மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தாச்சு பசங்க பெரியாளாயிட்டாங்கல
ஆமா ம்
க்காக நம்ம இருக்கணு இனிமேலு அப்டின் சொல்லிட்டு இருக்கதோ எல்லாமே ஒரு வந்துட்ருக்கு பாப்போ இனி வந்து லைஃப்ல கார்ட்டு எப்டி வச்சிக்கிறாரோ பாப்போ
ம் ம் ம் கொஞ்சோ புதுசா இருக்கனால கொஞ்சோ மேனேஜ் பண்ண வேண்டியதா
பழகிகலாங்க கொஞ்சோ அந்த கொஞ்சோ இந்தோ அவுங் வீட்டு ராஜமா தா அவைங்களா இருக்காங்கல்ல அதனால அவைங்கதா இப்ப நீங்க ஃபாலோ பண்ண முடியு உங்களாள சேப்பரேட்
ஆ ஐய்யோ ஏன் கேக்குறீங்க புதுசா சாம்பார் வச்சாலு இது எங்க வீட்ல இருக்குற மாதிரி இல்ல
ஆமா போய் தொண்டைல குத்து அதத்தா தொண்டைல குத்திரும் அப்டிம்பாய்ங்க
ஆ இங்க பாத்தா சாம்பாருக்கே ஒரு மண் நேரோ ஆக்கி வுட்றாங்க பருப்ப பருப்ப அடுப் ப்புல போட்டு ஃபர்ஸ்ட்டு வேக வுட்டுறாங்க சும்மா எண்ண இதல்லா போட்டுட்டு தனியா அப்றோ காய வெற வதக்க குக்கர்ல
ஆ
அப்ற தனியா இது ஒரு காமண்நேரோ இத எல்லாத்தையு போட்டு வதக்க சொல்றாங்க
ஆ
அப்பறமா அத போட்டு எனக் என்னமோ சாம்பாரே ஒரு மண் நேரோ ஆக்குறாங்க அது போட்டா அப்பற திருப்பி காயல்லா வெந்து முடியறதுக்கு முக்காமண்நேரமாது ஆயிடுது ஒரு சாம்பார் வக்கிறத்
ஆ ஆ சிலிண்ட்ரு என்ன வெல வித்துட்ருக்குது எங்கிட்டு போறது எப்டி சாம்பார் வச்சாலு
அந்த கேப்ல நா மத்த கொழம்பு டே எல்லாத்தியு செஞ்சிருவ இது என்னமோ சாம்பார் எங்க வீட் ட்ல வக்கிற மாரி செஞ்சா புடிக்கல இந்த டேஸ்ட்டுல்லா அந்த டேஸ்ட்டுல்ல
எப்பிங்க
அம்மா வந்து இது குக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க அவ்ளவா அந்த இ துலே ஒரு முக்கா பதத்துக்கு பா பருப்பு வெந்ததுமே காயெல்லா போட்ருவாங்க
ஆ
தாளிப்பு தனியா கடைசியா ஊத்திப்பாங்க அந்த சாம்பார் தூளு இருந்தா போட்டுப்பாங்க இல்ல ஏதாது அரச்சு வச்சுப்பாங்க சாம்பார் தூளு
ஆ
இப்டி தா செய்வாங்க ஏதா து இந்த கத்திரிக்கா அது மாரி போட்ற மாரி இருந்தா அது மட்டு லைட்டா வதக்கிட்டு போடுவாங்க
ஆ
நீங்களு அப்டித்தா செய்வீங்ளோ
ஆஹ நா அப்டி இல்ல நீ ஒங்க மாமியார் மாரி தா குக்கர்ல ஒரு பக்கோ வச்சு வுட் ங்க நம்ம வேல பாக்கனுல்ல ஜி டுவெண்டி மினிட்ஸ் தா ஜிஆகு உங்க வீட்ல ப்ராசஸ் தா என்னமோ அதிகமா இருக்கும்போல
அ இது சம்டைம் இந்த இப்ப ரேஷன் பருப்ப வேற கலந்து வுட்டுற்றாங்க இந்த பருப்பும் அதுவு அது அது பெரிய பருப்பா இருந்துச் சின்ன பருப்பா இருந்தா பரவால்ல பெருசுன்னா அஞ்சாறு விசுல் ஆவ்து
விசில் வுட்டா என்ன நம்ம எடுத்து மத்துல வச்சு லாஸ்ட் ஒரு கட கடஞ்சி வச்சுக்கிற வேண்டி தா
உம் இப்பவு அப்டி கடயறதெல்லா இல்ல மத்தெல்லா இருக்கு கடைசியா எடுத் துட்டு கொஞ்சோ தண்ணிய லைட்டா வடி கட்டிட்டு பூன வச்சிதும் அப்டியே சும்மா ஒரு கலகலச்சிட்டு அப்டியே போட்றது எனக்கு என்னமோ அது ரொம்ப லேட் ஆன மாறிஇருக்கு ஆ அந்த கேப்ல அதுக்குள்ள ஒரு பக்கோ காய அறிஞ்சிட்டு ஒரு பொரியல பண்ணி ட்டு சாதத்த பண்ணிருவ புரியல ஹலோ ஹலோ டவர் கெடைக்கலயா
ஃபோன எடுக்கைல வரிசையா வந்துருவாய்ங்க வரிஞ்சு கட்டிட்டு
மெசேஜ் வருதா ம் ம் ம் ம்
தொட்டு பாக்க வந்துருவாய்ங்க என்னா பண்றோ அப்டின்னு
அ வாய்ஸ் ரொம்ப லோவாயிடுச்சு உங்க வாய்ஸ்சு வாய்ஸ் லோவா இருக்கு
வாய்ஸ் லோவா இருக்கு ம்
ஆ
இப்போ
அப்டே தா இருக்கு இப்ப கொஞ்சோ நல்லா வாய்ஸ் கேட்டுட்டு இருந்திஞ்ச் டக்குன்னனு ரொம்ப லோவா போயிடுச்சு வாய்ஸு
டவுன் ஆயிருச்சா இல்லயே வாலிம் எதுவு கொறைக்கல சிக்னல் ப்ராப்ளமா இல்ல நா தா கொஞ்சோ எடுத்து எடுத்து பக்கத்துல ஆளு இருக்கனால எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்கே
ம்
நா எப்டி சாம்பார் வெக்கன்னா நானுஜி பக்கத்துல ஒரு பிரைவேட் கம்பெனி
சேர் சேர் சேரி அ ஆ
கில எல்லா பேக்கப் பண்ணி அனுப்ச்சி விட்டு நா நேத்துதா என் ஃப்ரெண்டு சொன்ன நீ சொன்னதுனால தா நா நேத்து டவுன்லோட் பண்ணி சண்டே லீவ்னால
அ
ட்ரை பண்லாமே அப்டின்னு சொல்லி பண்னே
ம் சேரி இத டிஸ்கஸ் பண்ண வேணா பண்ணலாமா என்னன்னு தெரில கால்ல ஹலோ
அ சொல்லுங்க ட்யூட்
இது கால்ல டிஸ்கஸ் பண்ண வேணா இது பண்லாமா என்னான்னு தெரியல அதனால வயசு வேணா ஆமா அது பேச வேணா
ஓ சேர் சேர் சேர் நா எப்டி சாம்பார் வெப்பே அப்டின்னா
அ
ஒரு பக்கோ சொன்ன மாறி குக்கர்ல வந்து பருப்ப வேக வச்சுக்கறது வெள்ள பூண்டு மட்டு போட்டு சீரக போட்டுக்குவ சம் டைம்ஸ்சு அப்டியே இன்னொரு பக்கத்துல வந்து சின்ன வெங்காய நல்லா தாளிச்சுட்டு கடுகு சின்ன வெங்காய கருவப்புல பெருகாயத்தூள் அப்டியே நம்ம கட் பண்ணிட் என்ன ஃபேவரட் வெஜிடபுள்ஸ்சோ அதையு போட்டு உட்டுட்டு சால்ட் டர்மரிக் பவுட்ரு சில்லி பவுட்ரு சாம்பார் பவுட்ரு எல்லாத்தையு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷோ தா
விட்ருங்க அதையு பண்ண விட மாட்டிங்கிறாங்க இப்ப நம்ம என்ன சொல்றோ அந்த சட்டியில எல்லாத்தையு முடிச்சுட்டு கொண்டு போய் கொழம்ப்ல கொட்டிட்டா பரவால்ல
ம்
ஆ மொளாகாதூள் வந்து சாம்பார் குண்டான்ல போட்டதக்கு அப்றோ தா போடணு குக்குறாங். இதுதா தொல்லையாருக்கு காயெல்லா வதக்கிட்டு அப்றோ திருப்பி சாம்பார் தூள் தனியா போட்டா அது ஒரு மாதிரி நல்லாவே இல்ல காயோட வதக்கிட்டா கொஞ்சோ மசாலாவு நல்லா எறங்கிடு இல்ல ஆ செர் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க பண்ற மாரி சொல்லுங்க
காய்குடே போட்டு வுட்டுர்ங்க காய்குடயே
செர் செரி போட்டு அப்டியே குக்கர்லேயே போட்டுருவீங்களா
ஆஹ்ஹான் சட்டியில தனியா அந்த ப்ராசஸ் இருக்குல்ல காய் ப்ராசஸு சட்டியில வச்சுகிறது
ஆ
அப்பறோ அந்த குக்கர்ல இருக்குறத அந்த பக்கோ காய் ஒரு செகண்ட்ல ஒரு கொதி வந்த ஒட்னே அந்த பருப்பையு எடுத்து போட் இது புளி கரச்சு ஊத்திட்டு அவ்ளோதா ஃபினிஷ் கொத்தமல்லி போட்டு எறக்கிர்றது
ஆ இதுல இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு வந்து கூலாதா இருக்கணுமா ஹலோ ஹலோ வாய்ஸ் ப்ரேக் ஆவுது வ கேக்குதா
ஆ கேக்குதுகா
டக்குன்னு ரிப்ளே பண்ண மாட்றீங்களே சைலண்டாவேருக்கீங்களே ஹலோ ஹலோ ஹலோ சிஸ்டர் கேக்குதா ஹலோ
சொல்லுங்க ஜி
ஹலோ